ஹலோ அ நல்லாருக்கீங்ளாக்கா
ஆ கேக்குதாப்பா ஓகேம் நல்லார்க்கே நீங்க நல்லாருக்கீங்ளா சாப்டாச்சா ஆஹா சாப்டாச்சு மா ஓகே ஓகே ஓகே
என்னா சாப்பாடு செஞ்சேங்க்கா
இன்னைக்கா இட்லி
ட்லி
இட்லி நேதிகி ஆம்மா நேத்திக் வச்ச நான்வெஜி அவலதா இன்னைக் முடிஞ்சிருச் தோழி
ஓகே ஓகே பசங்களா ஸ்கூலுக் போயிட்டாங்களா
ஆ போய்டாங்கப்பா
ஓ உங்களுக் கொஞ்ச ஃப்ரீ ஆயிட்டுக்கு ஒட்னே
ஆமா ஆமா அவுங்கள அனிப்பூட்டாதா நம்ம ஃப்ரீயா இருக்க முடியு அவுங்க வீட்ல இருந்தாங்னா ஒரு வேளையு செய் முடி யது
ஒரு பஃர்டனே முடிஞ்ச மாரி இருக்கு உங்களுக்கு
அம்மப்பா அது உள்ள ஒருத்தர் காலைலியே ஆர்ரைக் ட்லா கெளம்பிருவாரு எங்க வீட்டுக்கார்ரு ஆம்மா காலைல ஆர்ரைக் கெளம்பிருவாரு அவுங்க ஸ்கூலுக்கு பாப்பா ஏழ செவன் தேர்ட்டிக் கெளம்பிரு
அப்னா நீங்க எத்தன மணிக்குதா எழுந்து சாப்பாடு செய்வீங்க
அஞ்சு மணிக்கு எந்திரிப்பே அஞ்சு மணிக்கு எந்திரிப்பே அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு சமையிலா காலைல டிஃபனு குடுத்தூட்ருவ அவங்களுக்கு அத அவுங்க டிஃபன் சாப்ட மாட்டாங்க எதாவது வெரைட்டி ரைஸ் காலைலிக்கி வெரைட்டி ரைஸ்சு மதியோ ல லன்ச்க் கு ஏதாவது கொழம்பு காயி தயிரு ரச எல்லா இவுங்க தனியா கேப்பாங்க ஒன்னு இவுங்களுக்கு ஏதாவது வெரைட்டி ரைஸ் வேணுன் கேப்பாங்க அதுக்கப்பற அவுங்க முடிச்சு வுட்டுட்டு அதுக்கப்பறந்தா நம்ம வேலைய பாக் முடியாருக்கு
எப்டிதா டே ஃபுல்லா கொஞ்ச ஒர்க் இருக்கு முடிஸ்டு ரெஸ்ட் எடுப்பிங்க
அப்புடிதா அதுகள அதா அவங்க ரெண்டு பேத்தியு அன்சுட்டாதா நம்மளுக்கு அடுத்த வேல அதுக்கப்பறந்தான நம்கு வேலையேருக்கு சாப்பாடு செய்றக்க பாத்திர வெளக்க அத செய்ய இத செய்ய வீட கிளீன் பண்றது அந்த மரி அதுக்கப்றந்தா வேலையே ஜாஸ்தியாருக்கு அதுக்கப்றோ ஒரு குட்டி தூக்கோ போட்ற வேண்டிதா அஞ்சு மணிக்கு எந்திரிக்றமா அதுவே கொஞ்சோ இதாருக்கு
ஆமா
ஆமா கொஞ்சோன் ஒரு குட்டி தூக்கோ போட்டமா சாய்ந்தரோ ஆஸ்யூஷ்வல் ட்யூஷன் அஞ்சு மணிக்லா ட்யூஷன் வந்துருவாய்ங்க பசங்க
ஆ
அப்பறோ அவிங்க டூஷன் ஒரு எட்டு மணி வர யு இதே ரொட்டின் லைஃபு அப்றோ நைட்டு டின்னரு இப்டி தா போய்கிட்டு ஃப்ஸ்ட்டு டூ டென்த்து வரயு ப்பா ஆமா லாஸ்ட் இயர் டுவெல்த் வரையு இருந்தாய்ங்க மோஸ்லி இப்பதான ச இல்ல இல்ல நா இங்க்லீஷ் டீச்சர்
இங்க்லீஷ் டீச்சரா அ அப்பனா டியூஷன்ல இங்க்லீஷ் மட்டுதா நடத்வீங்ளா
ஆ ஹா எல்லா சப்ஜெட்டுமே நடத்துவே
எக பாப்பாக்கு நா சொல்லுதே எங் பாப்பா டென்த் நா பாப்பாக் டென்த்து டென்த்து படிக்குறா பாப்பா சோ பாப்பாக்கு நானு அப் ப்பருந்தே நா எடுத்திருப்பே இல்லையா எல்லாமே அது இப்போ வரையு டூஷன்னு போனது கெடையாது ஆ எனக்கு தெரியாட்டினாலு நா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஃபர் பண்ணிக் த்துருவே பாத்துக்கங்க இதுதா பஸ்ட்டு டைம் வந்து மேக்ஸ்க்கு மட்டு டுஷன் அனுப்பிருக்கே ஏனா வீட்ல இருந்தா என்ன ஏமாத்தி கிருவா அவ அதனால மேக்ஸ்க்கு மட்டு டெஸ்ட்டெல்லா வெக்கிறோல்ல அதனால அதுக் மட்டு டூஷன் போயிட்ருக்கு மத்தபடி எல்லாமே பாக்கறதுனால நா இங்கே பசங்களுக்கு வந்து இது பண்ணிப்பே அவளுக் சொல்லி தரத அப்டே இங்கே சொல்லி தந்துருவே
ஓகே அப்பனா ஈசியாதாருக்கு என்கிட்ட வளந்தா கரெட்டா கொஞ்சோ செல்லமா இருக்கு கொ ஓ வெளில போனா ஸ்டிட்டா இருக்குணு அப்டே பண்ட்டீங்ளா
ஆமாப்பா நம்முளுக்கு மத்த சப்ஜெக்ட்லா படிச்சிரும் ப்பா எனக்கு மத்த சப்ஜெக்ட்லா அது படிகாட்டானாலு என்னையு சேத்து உக்கார வச்சு படிப்பா ரெண்டு பேரு சேந்து தா படிக்கயே செய்வோ அது படிக்கம் போது எப்டி கூப்டுனா அம்மா வாங்க படிக்கலாம்மா அப்டின் கூப்டு நா திட்டுவே என்ன நா என்ன உன் கிளாஸா என்னையு கூப்புர்ற அப்டின்னுவ அம்மா ப்ளீஸ் நீங்க வந்தா தாம்மா சீக்ரோ படிக்லா அப்டின்னு ஆனா மேக்ஸ் வந்து போ சொல்லி குடுத்துருவே ஆனா டெஸ்ட் வைக்கணு இல்லையா அத மறுபடி மறுபடி அத போட்டு பாத்துகிட்டே இருந்தாதா அவிங்களுக்கு இதாருக்கு நம்மட்ட ஒரு நாளைக்கு என்னா பண்ணு டெஸ்ட்டுக்கு டேக்கா குடுத்துருவாய்ங்க ம்மா பிளீஸ் மா அப்டின்னா நம்ம சரி போ அப்டின் உட்ருவே நானு அங்கேன்னா அப்டி பண்ண முடியாதுல்ல சாட்டடே சாட்டடே கண்டிப்பா டெஸ்ட் எழுதிதா ஆகணு டூஷன்ல
நானே ஃபோன் பண்ணி சொல்லிருவே அந்த புள்ளைக்கிட்ட எப்பா தய்வு சாட்டடே சாட்டடே டெஸ்ட் வச்சிருப்பா நீயு அப்டின்ட்டு இவ பாப்பா ஒரு ஆள் மட்டு தா போறா அதனால கொஞ்சோ ஸ்பெஷல் கேர் குடுத்து பாத்துப்பாங்க அவுங்க
ஆமா டென்த் வந்து கொஞ்சோ பேசிக் எல்லாத்துக்கு
ஆமாப்பா அது அந்த பொண்ணு பாத்துப்பா அவள நம்பிதா விட்ருக்கே நானு ஒன்ன நம்பிதா விட்ருக்கே மேக்ஸ் மட்டு எனக்கு நல்ல மார்க் வந்துரணு அப்டின்ட்டு
இது கொஞ்சோ படிக்கவு செய்யு ஆனா என்ன ஒக்கார வைக்கறதா பெரிய வேலை எனக்கு ஒக்காந்து ஒக்கார வைக்கணு நானு ஃபஸ்ட்டு படிக்கறதுக்கு புக் கெடுத்து அதுதா ஏமாத்துவா
ஓகே மேம் அப்றோ வீட்ல உங்க மாமியார் மாமனார்லா இருக்காங்ளா
இங்க எங்க கூடல்லப்பா அவங்கலா தனியாருக்காங்க அவங்க அவங்க ஊர்ல அவங்க வீட்லருக்காங்க நாங்க வந்து இங்க தனியா டவுன்னா. எங்க மாமியார் மாமனாரட கொஞ்சொ ரூரல் ஏரியாவா இருக்கு ரொம்ப பஸ்ஸே போக முடியாத எட
ஒர்க்கனால இந்த பக்கொ வந்துட்ருக்கீங்க டன்ட
கீதை இங்கிட்ருக்கனோ பிளஸ் அங்கல்லா நம்மளுக்கு இந்த வசதி இருக்காதுல்லையா தண்ணில்லாம எடுக்கிறதுக்கு ஆ நாம
இல்ல ஸ்டடிஸும் பாக்கணு நம்ம கொஞ்ச டெவலப்டான ஏரியாலிலதா நம்மளுக்கு தேவையான நாலேஜு க பண்ண முடியு அந்த எடத்துல நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது
ஆமா இல்ல நா கல்யாணம் பண்ணி பஸ்ட்டு ஒரு நாலு மாச இருந்தே நாலு மாச. இருந்தப்போ எனக்கே அங்க இருக்க முடியல ஏன்னா நம்ம வந்து நா வளந்த வித வந்து வேற ஃபுல்லன் ஃபுல் ஹாஸ் ஹாஸ்டல்லயே நம்ம வழந்துட்டே நானு ஆஹ திடீர்னு ஒரு ரொம்ப ரூரல் ஏரியாக்கு போம்போது எனக்கு என்ன பண்றனே தெரியாது ரொம்ப கஷ்டப்பட்டு நாலு மாச கஷ்டப்பட்டே ரொம்ப அப்பறந்தா எங்கப்பா என்னா பண்ணிட்டாங்க சரி ஓகே நம்ம வீடு ப்ரீயா தான இருக்கு நீ இங்கே வந்து இருந்தது அப்படின் அன்ட்டு அதுக்கப்புற எங்க வீட்லயே வந்துட்டோ நாங்க எங்க வீடு ஒரு வீடு டவுன்ல இருந்திருக்கு பக்கத்துல எல்லாருமே இருக்கு ஏ ரிலேஷன் எல்லாருமே இங்கதா இருக்காங்க
அது நம்மளுக்கு இங்க போக்குவரத்துலே பஸ்டாண்டு பக்கத்துலே இருக்குது எல்லாமே மார்க்கெட் பக்கத்துலே இருக்கு ஸ்கூல் பக்கத்துலயே இருக்கு க எல்லாமே பக்கத்துல இரு நானு ஒர்க் பண்ணிட்டு இருந்தே ஸ்கூல்ல கிட்டத்தட்ட ஒரு பத பதினஞ்சு வருஷமா ஒர்க் பண்ணி தீத்தன்னே
ஓகே இன்னு இன்னு ஸ்கூலுக்கு வா இப்பதா நின்ட்டீங்களா
ஆ இப்பதா. இந்த கொரோனா வந்துச்சு பாருங்க கொரோனா செக்கண்ட் கொரோனோல இருந்து அப்டியே ரிலீவ் ஆயிட்டே நானு அதுவரையு வேல பாத்துட்டுதா இருந்தே படிச்சு முடிச்சருந்து வேல பாத்துட்டுதா இருந்தே இப்பதா. நம்ம முடியலன்னு சொல்லிட்டு விட்டாச்சு நீ நீ வேலைக்கு போறேன்ற இப்ப விட மாட்ராங்க என்னைய
இல்ல இல்ல ரெஸ்ட்டு எடுத்து நீங்க நா வீட்டுல கேர் எடுத்துக்கணு வீட்லயு பாக்கணு உங்களுக்கு பார்டன் ஜாஸ்தி ஆயிடும் ஒர்க்குக்கு போக முடியா ஒர்க் க்கு போனு வீட்லயு வந்து ஒர்க் பண்ணனு நீங்க எக்ஸ்டரா மெய்டுவச்சாலு ரொம்ப இதாயிடு
அந்த அளவுக்குல்லா இல்லப்பா நம்ம மெய்டு வச்சு வேல பாக்கற அளவுக்குலா என்னப்பா வேலை இருக்கு நம்மளுக்கு
ஆஹா இல்ல மோஸ்ட்லி த ஸ்கூல்ல இருந்தே டயர்டா தா வருவீங்க வந்து வீட்டு வேல செய்யணு கிளீன் பண்ணு
அப்படிதான்ப்பா இருந்தேன்ப்பா பாப்பா குட்டியா இருக்கும் போது அப்படில்லா செய்வே காலையில எப்பவுமே ஒரு கால ஆரைக்கெல்லா கெளம்பிருவாரு அப்பறருந்தே இப்ப வரையு காலையல ஆறரைக்கெல்லா கெளம்பிருவாறு நாந்தா புல் அண் புல் பாப்பாவையு கெளப்பி நானு கெளம்பி ஆட்டோல போயிருவோ ஸ்கூல்ல கொண்டே அவளே ரெண்டு ஆனா என்னன்ன ஒரே காம்பவுண்ட் ரெண்டு பேத்துக்கு நா தமிழ் மீடித்துல வேல பாத்தே பாப்பா மெட்ரிக்ல படிச்சா சோ அதனால எனக்கு பிரச்சனை இருக்காது நானு ஸ்கூல்ல போய் சைன் பண்ணிட்டு அவள கொண்டு ஸ்கூல்ல கொண்டு விட்டுட்டு அதுக்கப்பற என்னோட ஸ்கூல்க்கு வந்துடு வே அதனால கொஞ்சருக்கு சாய்ந்தர ஈவினிங் கொஞ்ச சேவி ஆ ரெம்ப கொஞ்ச சீக்கிர வந்துட்டாருனா அவரு வந்து கூட்டு வந்துடுவார் ஈவ்னிங்கு
இல்லையே என்னோட ஸ்கூலுக்கு வந்துடுவா பாப்பா அப்பற ரெண்டு பேரு நா கூட்டிட்டுந்துடுவே அந்த மாதிரி ஓரளவுக்கு போயிட்ருந்துச்சு இப்போ நம்மளுக்கு ஏஜ் ஆகிட்டேருக்கு இல்லையா ஏஜ் ஆய் ட்டேருக்கு பிளஸ் பாப்பா டென்த் வேற படிக்கிறா நா ஸ்கூலுக்கு போயிட்டேனா அவ்வள கவனிக்க முடியாது
ஆமா நீங்க டென்த்ல மார்க் நல்லா ஸ்கோர் பண்ணாதா அடுத்து நல்ல குரூப் கெடச்சி காலேஜ் கெடைக்கணு அவங்க ஃப்யூச்சர்ல அடுத்த ஸ்டடிஸ்
ஆமா அதனாலதா இப்ப படிப் இப்ப போறன்ன இப்ப எங்க வீட்ல வேணான்றாரு நீ காலையில ஏனா இது கெளம்பறதுக்கு முன்னாடி நா ஸ்கூலுக்கு போனு இது வந்த பின்னாடிதா நா ஸ்கூலுக்கு வர முடியு வீட்ல வீட்டுக்கு வர முடியு அப்படின்னுபோது பாக்க முடியாது எங்கம்மாவல்லா ரொம்ப இது பண்ணிடுவா ரெண்டு பேரு எங்கம்மாக்கு அவளுக்கு சண் சண்ட வந்துட்டே இருக்கு அப்றோ ரெண்டு பேரு கத்திக்குடுவாங்க அப்றோ எங்க அம்மா வந்து மாடியில இருக்காங்கப்பா. அம்மா அண்ணே எல்லாருமே மாடியில இருக் காங்க நாங்க தனியா கீழே இருக்கோ பிரச்சனை இருக்காது. அவங்களுக்கு வயசாகுதுல அவங்களு எப்பயுமே இவ் நம்மளே பாத்துட் ட்ருக்க முடியாது இல்லையா நம்ம ஒரே எடத்துல இருக்றோனா நம்ம நம்ம தனியா இருந்தாதா நம்மளுக்கு மதிப்பு என்ன சொல்றீங்க. அம்மா பக்கத்துல இருக்குன்னா மேக்சிமம் அம்மா பக்கத்துல இருந்தால நா டெய்லில்லா போ மாட்டே அம்மா வேணா கீழே வந்துக்குப்பாங்க எங்கிட்ட வந்து கொஞ்ச நேம் நின்னு பேசிட்டு போவாங்க அவ்ளதா நா வந்து அவங்க வீட்டுக்கு போமாட்டே அப்டிலா இருக்க மாட்டே நா எப்பவு எங்க வீட்ல நாங்க வரல சமைச்சுக்குவோ அவ்ளதா
செரிஉடு எப்பனா போர் அடிக்கு போது பேசிட்ருக்கலா ஏதோ வயசு இருக்கிற வரைக்கு வாழ்க் சரிங்க அதுக்கப்புறோ கொஞ்சோ டயடா இருந்தாலு இப்ப கூட ஒர ஒர்க் பண்றீங்கள பார்ட் டைமா டியூஷன் நடத்துறீங்க
எடுக்கிறே எண்ணெ சேல்ஸ் பண்றேன்ப்பா கோகனட் ஆயில் அந்த இது
ஆ பிஸ்னஸ் பெட்டரு நம்மளோட பினான்சியல் இன்கம் வந்து பெஸ்ட்டு ஸ்டேபிள்னா நம்மளுக்கு ஒரு பா பிசினஸ் இருந்தே ஆகணு ஒரு ஸ்மால் பிசினஸ்ஸா இருந்தாலு நம்மளோட இதுக்காக வேனைய வேணு அட்லீஸ்ட் சேவிங்ஸ் இல்லனாலு நம்மளோட தனியா தனிப்பட்ட செலவுக்காக நீங்க எப்ப பார்த்தாலு அண்ணாவ எதிர்பார்த்து எதிர்பார்த்துட் முடியாது இல்லைங்களா சரி உங்க சோர்ஸ் ஆஃப் இன்கம் வச்சு ஓகே உங்களுக்கு தேவையான சின்ன சின்ன பொருளு கூட வாங்கிக்கலா ஆ நீங்க வெஜிடேபிள்ஸ் கூட நீங்க அவர எதிர்பார்க்க தேவல்ல உங்களுக்கு தேவையானத மட்டு நீங்க பாத் பாத்துக்கலா ஆ இப்ப கூட நா எங்க வீட்ல போய் கேட்டா எப்டி இருக்கு ஒரு மாதிரியா அந்த மாரி உங்களோட சோர்ஸ் ஆஃப் இன்கமு ம்மா தலக்கி தேக்கிற
ஆ ஆமாப்பா கோகனட் தைலம வாங்கி அதுக்கப்புற ஹெர்பல் ப்ராடக்ட் லா நம்ம கலக்ட் பண்ணி ஆ எப்ப கேக்குற ஆமப்பா ஆமா ஆமா ஆமா ஆ ஆமா கிட்டத்தட்ட ஒரு இருவது இருவது ஹெர்பல்ஸிருக்கும்ப்பா
ஆ ஹா மேம் சேல் பண்ணா ஒரு ஒரு லிட்ரு எவ்ளோ சேல் பண்ணுவீங்க அது
ஏப்பா ஒரு லிட்ரு வாங்கி நா காய்சிற அப்டின்னா எனக்கு வந்து எ எயிட் ஹண்ட்ரட் தாம்ப்பா கெடைக்கு எரநூறு வந்து எனக்கு வேஸ்டாகற மாரி இருக்கு ஏன்னா நம்ம போட்டு அரச்சி காச்சறோல்லையா காச்சும் போது கொஞ்சோ எப்டியு ஒரு எரநூறு நூத்தம்பது மில்லிலருந்து எரநூறு மில்லி வர எனக்கு கொஞ்ச வேஸ்டேஜ் ஆகு
ஆ இல்ல நீங்க சேல் பண்றது ஒரு லிட்ரு என்ன சேல்
ஒரு லிட்ருன் இல்ல எரநூத்தம்பது எரநூ தம்பது பாட்டல்லதா நா வந்து சேல்ஸ் பண்ற எரநூத்தம்பது அப்டின்னா எர எரநூறு எம் எல் வந்து எரநூத்தி அம்பது ரூபா
ஆ ஓகே
நூறுவான்தா குடுத்துட்ருந்தே இப்ப பாத்தீங்னா கோகுனட் ஆயில் வெலையெல்லா எகிரிருச்சு பாத்துக்கங்க பய ங்கரமாயிடுச்சி பஸ் ஆ ஆமா நா நானூத்தி இருவுது ரூபாயிருச்சி பாத்துக்கங்க நா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கு போது எரநூத்தி அறுவது ரூபா ந்து வாங்கனே நானு ஒரு லிட்ரு இந்த வெர்ஜன் ஆயிலு
ஓகே மேம் செரி பாருங்க டைம் ஆயிடுச்சி தேங்க்யூ ஓகே ஓகே தேங்க்யூ